அலோ
கேக்குதா அ சொல்ட்டிந்த என்னமோ
என்ன சொல்ட்ருந்தே
என்னமோ சொல்ல வந்தே அதுக்குள்ள உங்க அப்பா கூப்ட்டாருன்ன
நாஹா வர்லியே மறந்துட்டே
அ யார்ரா நீ டே
ம் நைட்டு எங்ய வெளிய போலாமா எங்கயா வெளிய கூட்டு போங்க
இங்கயா போலா வெளிய போய் நா சாப்ட்டு செட் ஆக மாட்டேங்கிதுய
ச்சுமமா சாப்படா நா ச்சுமமா போய்ட்டு வல்லா நாகு சோன் தரம்மா போய்ட் வரவல்ல
இங்னா எங்க போரதே
விடுங்க விடுங்க வேல ருக்குல்ல எதுக்கு
உம் நாளை பாப்போ
ஆ இரு
நம்ம வீட்லதான இருக்கோ
ம் அதுதா சேரி பாப்போ, பாப்போ, ஆ
பழையப்படி இப்ப சுத்த முடியல ஆ, பழைய மாரில்லா சுத்த முடில பழைய மாரில்லா நம்மளால சுத்த முடியலல்ல
அது அவ்வளோதா அதெல்லா அப்படிதா வயசு ஆயி போ போக நம்மள்ட்ட வந்து பாரங்கள் அதிகமாயிட்டேதா இருக்கு கொறைய மாட்டிங்கிதே
ம், ம், ஆமா
ஆ, நானு வயசு கொறையறதுக்கு எதும் மாத்திர இருந்த வாங்கிட்டு போங்க டக்குன்னு ஆ இல்லன்னா வயசு கம்மியா இருக்கு இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னன்னா நம்ம எதா டைம் மெஷின் வாங்கி சின்ன வயசுக்கு போயிடனு அமைதியா
ஆமா
அ
அதுதா பண்ணு
அதா பண்ணுமா ஏதும் டுவென்டிஃபோர் வாட்ச் கீது ஏதும் கெடைச்சதுன்னா அஹஹ சர்ருன்னு நா பாட்டுக்கு ப போயிடுவேப்பா அந்த மாரி இருந்தா நீ எங்க போவ மொதல்ல
எங்க
அந்த மாரி ஒரு வாட்ச் ஒனக்கு கெடைக்குது நீ என்ன பண்ணுவ
நம்மனால எங்க போ முடியு? டைம்தான போவு, டைமுதா நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியு
அதா பின்னாடி பாஸ்டுக்கு எந்த எடத்துக்கு போவ
எந்த எடத்துக்குன்னா இரெண்டாயிரத்தி பதினாறுல போவே இரெண்டாயிரத்தி பதினாறு நமக்கு பெஸ்ட்டு
ஏ ஓ ஒன்னுமே ஒன்னுமே தெரியாதா
ஆமா
ம், நா வந்து நா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு போவே
அது ஆ ரெண்டாயிரத்தி எனக்குலா அதுதா க்குலா அந்த டைம்தா செம, முடியாது
ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு போவே நா பாட்டுக்கு அமைதியா காட்டுறத நோண்டிட்டு
ரெண்டாயிரத்தி பதினொன்னா பதினா இருபத்தி ஒன்னா
இருவத்தொன்னு
ஆ, நமக்கு ஸ்கூல் படிச்ச டைம்மு
நா பாட்டுக்கு குருப்ப நோண்டிட்டு அ மேக்ஸ் வாத்தியார நோண்டிட்டு அமலா மிஸ்ஸ நோண்டிட்டு அப்டியே இருந்துருவேன்ப்பா அங்கயே
ஆ அப்ப கூட இப்ப கூட சொல்ல மாட்டிங்கிறா
என்னது
ஒண்ணு இல்ல
சொல்லுங்க ஆ அப்டியே நா அந்த எடத்துக்கு போனேனா உங்க அ உங்க வாழ்க்கைதா மொதல்ல சரி பண்ணுவ நானு
என் எ வாழ்க்கைய என்னடா சரி பண்ணுவ
உங்க வாழ்க்கைல நடந்த பிழைகள வந்து சரி பண்ணி உங்களுக்கு அந்த பொண்ண சேத்து வைப்பே உங்க வாழ்க்கையில
நீ அது செய்யாம இருக்கிறவைக் நல்லது
ஏ நண்பா உங்க வாழ்க்கையில் நான் வந்து நா என்னா செய் போட்டே
நீங்க உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஆனா
அத நா அத முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு அந்த உங்க நண்பர் வந்து செய்யற தவறுல வந்து முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணி அத சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நேர இந்த உங்களை வந்து வண்டில்ல உட்கார வச்சு உங்களை வீட்டுக் கூப்ட்டு போய் உங்க வீட்டு வாசல்ல உக்க உக்கார வச்சுருவ எப்டியாது அந்த மூஞ்சி பாக்க வச்சுருவே
மூஞ்சிதா பாத்துருக்கேனே
நேரல போய் நிக்க வச்சு பேச வச்சுருவே உங்களைய உங்க உங்களிட்ட சேர்த்து வச்சிருவே
வேனா உடுங்க நல்லா இருந்துட்டு போது
ம்
எ கூட நல்லா இருக்கு எ கூட இருந்தா நல்ல இருக்குமா நெனைக்கிறீங்க
ல்லாதாங்க க்கு இப்பவே உங்கள நா சொல்லுவே ட்டு குடுப்பே ஒன்ன ம மனசல்லா யாருக்கு வறாதுடா
இப்டி சொல்லி சொல்லி இப்டி சொல்லி சொல்லி நம்மள அடுச்சு நொறுக்குறீங்களா
ஆ சும்மா சொல்லுவோ நீ நம்பற வரையு தா எல்லாமே ம்மா ஒன்னே டக்குன் நீ குனிமா குத்து கத்தி எடுத்து கறங்கு ஒரு சொருகு சொருகி எடுத்துரு தெரியு ஆ நீ சாகும்போ உனக்கு தெரியா போது செத்தக்கப்புற பதில் சொல்லாம தடையமே இல்லாம ஸ்லைஸ் பண்ணிருவோ
ஸ்லைஸ் பண்ணி உற்றதே சம்பவன்னா வேலையே போச்சு எல்லாத்துக்கு ஸ்லைஸ் பண்றது
ஸ்லைஸ் ச அவலதா அசல் மாம்பழங்களில் எடுக்கப்பட்டது
ஆ சு
அவ்வளவுதா நாங்கல்லா தெரியும்முல்ல
நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறோ
நா என்ன பண்ணுவே நா ஒன்னு பண்ண மாட்டே நா என்ன பண்ணுவேன்னா என்னோட கல்லூரி வாழ்க்கைய மொதல்ல இருந்து ஆரம்பிப்பே
ஸ்டார்ட்டிங்ல இருந்து பிழைகளே இல்லாம
பிழைகளே இல்லாம ஸ்க்கிராட்சுல இருந்து ஆரம்பிப்பே
எறட்சியே வராத மாரி
ஆ எறற்சியே வராமா சோலார்ல ஒளி பண்ணாரிப்பே நானே நானே
ஆ அவ்ளதா
ஆ
சூலூர்ல வந்திங்னா நிம்மே
சத்தியமா சத்தியமா எறங்கி செய்வே யார்யாரு இப்படி டோமரு அப்ப எல்லா மாடு வந்தானா காதோட ரெண்டு அப்பு அப்பி உக்கார வச்சிருவே அப்பயே அப்பிருவே அப்பயே ஆ பருப் ப்பு வடைக்கு உளுந்த வட வாங்கிட்டான அப்பேயே அடிப்பே அதுக்கு அடிப்பே உட்கார வச்சு புரிஞ்சுதா அவர அப்பயே அடிச்சு உக்கார வச்சுருவ ப ஆட்டோக்கார நண்பர்லா முடிய பிச்சு வீசிருவே பாதி பாதி ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல மாப் மண்டையே மாப் போய் தொடைக்க ஆரம்பிச்சுருவ கிளாஸ்சுல
ஆமா
கட்ட கொஞ்ச நேர கட்டை எடுத்து ஒடச்சுருவே நானு
என்னங்க வெக்குறீங்க பேசி பேசியே உங்களுக்கு சம்பவோ மேல
இங்காரு நால்லா அப்படித்தா பண்ணுவ நெனச்சன்னா இந்த கல்லூரி வாழ்க்கை வந்து எனக்கு இதுவே என்னை பொறுத்தவரையு எப்பின்னா ரொம்ப வேகமாக போன மாறியே ஒரு ஃபீலா இருக்கு
சரியான ஃபீஸ்டு சொயின்னு போயிடிச்சு
உம் ஸ்சுசொயின் இஸ்சுசொயின் அப்டிதா போயிடிச்சு
ஆமா
அ அதுதா அப்புறோ என்ன பண்ணிருப்பே பசங்க கூட கொஞ்சோ நல்லா நெறைய மெமரீஸ் இன்னும் நெறைய கிரியேட் பண்ணிருப்பே
நீ ஸ்கூல்லயே ஒழுக்கமாக்கு மெமரிஸ்சு இது பண்ல
டேய் எனக்கெல்லா நெறையா இருக்குடா ஏ ஸ்கூ ல்ல நா வந்து நா என்னைய பொறுத்த வரை நா இப்ப வரையுமே ஃபீலே இல்லாம சொல்லுவே ஸ்கூல் வந்து நா நல்லா வாழ்ந்தே என்னைய பொறுத்த வரையு நீ எனக்கு எப்படி நீ சொல்ற எப்படினு தா தெரியாது நா நல்லா வாழ்ந்தே எனக்கு தெரியு எந்த விதமான ம் சொல்லு
ஊல் என்னடா இப்பிடி தும்புற
சொல்லு சொல்லு
என்ன சொல்ல வந்ததே மறந்துட்டே
எந்த விதமான பிழை இல்லாம ஒரு வாழ்க்கைய நா வாழ்ந்துட்டே ஸ்கூல்ல எல்லா நல்லா ஜாலியா இருப்பே யோசிக்காம
ஸ்கூலு தா நல்லா இருக்கும்
அ அவ்வளவுதா அதத்தா பண்ணணும் பேசாம பேசாம இன்னொன்னு என்ன பண்ணுவன்னா அப்டியே ஃப்யூச்சருக்கு போயி என் பொண்டாட்டி யாருன்னு பாத்துருவ
அ அ பாத்துட்டியினா அப்ப உனக்கு போ உனக்கு சங்கடமா போயிருமே
எதுக்குடா
நல்லாயில்லையா என்ன பண்ணுவ
டே அது பொருத்த வரையு அவ்வளவுதா நா டேய் இப்ப வரையுமே நீ ஒண்ணு புரிஞ்சு
நீ ஃபியூச்சர போய் பாத்திட்டன்னு வையே அது உனக்கு மாற ஆரம்பிச்சுரும் அதுதா கிடைக்கணுன்ட்டு இல்ல திடீர்னு வேற ஒரு இது வரும் உன் ப்ளேட்டு மாறும் உனோட விதி
சொல்ல முடியாது
ஆமா எவ்ளோ படோ பாத்துருக்கோ அதுல அப்படித்தானே காட்றானுங்க
டே படமு ரியலு ஒன்னாடா
ஏ பின்ன என்னடா அவன் அவனு சும்மாவா உக்காந்து படம் எடுக்கறா எல்லா யோசிப்பானுங்க
ஃப்பே
நம்ம யோசிக்கிற மாறி அவனுங்க இவ்ள தூரோ
நம்மளுக்குகெல்லா அப்படில்லா இல்லப்பா நம்மளுக்கு அழகெல்லா சும்மா மச்சி நீ நினைக்கிற மாறில்லா இல்லடா
அப்பறோ ஏன்டா நீ அவளோட இன்ஸ்டாகிராம்ல போயி அவ போட்டோ சின்ன வயசு போட்டோ எல்லா பாத்துட்டு இருக்க
அது ஒரு அழகு
இப்ப இப்ப மாட்னா பாரு இந்த மாறி இந்த ஞாயம் பேசும் போது யார்ட்ட பேசணு அப்படின்றது ஞாபகம் வச்சு பேசணு
அ
எப்பவுமே
சொல்ல வ அப்டி சொல்ல வரல இப்ப நீ அழகாவே இருந்தாலுமே அது எப்டி சொல்றது நண்பா ஒரு ரெண்டு கொழந்தை பெத்துட்டாங்கன்னா அவ்ளோதா அவங்க முடிஞ்சு சோழி அவ்வளதா அதுக்கப்புற ஆன்டி தா அவங்க அந்த வார்த்தை மாறுமா அந்த இது மாறுமா
ஏ வேற ஏதாவ பேசுங்க என்னங்க நீங்க லூசு மாரி பேசறீங்க உ பாரு இப்ப உ நம்பர் இப்ப ரெக்கார்டு பண்ணி வொங்கப்பண்ணுக்கு அனுப்பி விடற போ
அய்யையோ
அவ்ளதா லாக் எடுத்து விட்டுருவோ போயி
ஐய்யோ விடுங்க விடுங்க ஒரே அடியாயி போயிரு அப்பறோ
ஆமா வெச்சு செஞ்சு உட்டுருவாரு வீட்டுக்குள்ள
ஆ அப்புறோ நைட்டென்ன சமையலு
நைட்டென்ன ஒண்ணு இல்ல சமையல்ல ஒண்ணு இல்ல
சமையல்ல ஒன்னுமில்ல
என்ன இன்னைக்கி கறி கொழம்பு வச்சிருங்காங்கள மிச்சமாயிருக்கு அத வச்சு என்னாவது ஏதாது பண்ணுவாங்க ஆமா தோசைக்கு நல்லா இருக்கு அது
ஆ எனக் தெரிஞ்சு எங்வீட்ல சப்பாத்தினு நெனக்கிறே
சப்பாத்தியா
எனக்கு தெரிஞ்சு ஏனா காலையிலயே வந்து கடலைய ஊற வச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியாதா இருக்கு குரும்மா வச்சுருவாங்க ஆமா வீட்ல வந்து பாரம்பரியமா நடக்குது
ஆமா
அ ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா நைட்டு பொங்கல் போடுவாங்க எங்க வீட்ல
திடீனா
நைட்டு பொங்கல் போடுவாங்க
அப்புற பொங்கலுக்கு என்ன
பொங்களுக்கு என்ன உளுந்தவட சுடுவாயிங்க
ஆ என்னங்க சொல்றீங்க வீட்டுல உளுந்த வடல சுடுவாங்களா
ஏய் எனா தெரியாதா எங்க வீட்ல எங்க வீட்டு செய்வாங்க நைட்டு் நேரோ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்டி குப்புனாயிரு அப்டி
எங்க வீட்டு எல்லா அதா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க போட்டது அரச்சமாவே அரைக்கிறது
பொங்கல் வச்சு அந்த குறுமிளகு அதுல போட்டு லைட்டா முந்திரி எல்லா போட்டு இது பண்ணி நெய் ஊத்தி இதாக்கிறவாங்க எடிட் பண்ணி வச்சவுனே அப்பற வந்து ஸ் சாம்பார கொதிக்க வச்சுட்டு அப்புற வந்து சாப்பிட சாப்பிட அது உளுந்த வட அ தேங்கா சட்னி காரமா ஒரு ஆளுக்கு நாலு வட வரு
டீ
நாலு வாடைக்கு மேல ஒண்ணு கூட தரமாட்டேய்ங்க நாலு கரெக்டா பெருசு ஏங்க
பொங்கல்ல வப்ப எங்க வீட்ல பொங்கல் வப்பாங்க ஆனா உளுந்து வடயெல்லா சுட மாட்டாங்க
எங்க வீட்ல பொங்கு அது ஒண்ணு ரெண்டாது என்னன்னா எங்கவீட்ல வந்துட்டு எப்டி சொல்றது அந்த பெஸ்டிவல் டைம்லா வந்துச்சு வெச்சுக்கோ உங் வீட்ல பாயாச செய்வாங்களா
மா
அ எங்க வீட்ல பாத்தீங்கன்னா உளுந்த வட வந்து கம்பல்சரி இருக்கு காலையில
ஆ
அதுக்குள்ள எங்க சொந்தக்காரங்க கொஞ்ச பேர் வருவங்காங்க தெரியுமா சாப்பறதுக்கு
அத வாங்கி திங்கருக்கா
ஆமா உளுந்த வட வாங்கி திங்க வருவாய்ங்க
என்ன கடைல போய் வாங்கி திங்க வேண்டிதான
அதுக்குன்னு எங்க அம்மா ஒரு கிலோ போட்டு ஆட்டுவாங்க உளுந்த வட
மாவாட்டி
மாவாட்டி அதுக்குன்னே உழுந்தோட எங்க வீட்ல மாவு தோசைல்லா மா ஆட்டி தான் செய்வாங்க உங்க வீட்ல ஆட்ட மாட்டாங்களா நண்பா எனக்கு நேரமாச்சு எங்க அப் ப்பா கூப்றாருன்னு நினக்கிறே
ஆ சேரி
அடுத்து கூப்பட்றே
ஆஹ் பாய்
ம்